ஹலோ
ம் ஓகே
அப்றோ வேற என்ன டாபிக் வேற என்ன பேசலா
பேசாம உங்க ஒய்ஃப் ஏ இதுல ஏ ஜாயின் பண்ணல
நா இத ஜாயின் பண்ணா நீ எல்லா பொம்பளகிட்டயே பேசிட்ருக்கியா அப்டின்ட்டு என்மேல சந்தேகப்பட்டு இது ஒரு பிரச்சினயா அவ ஆக்கி என்ன வீட்ட விட்டு தொரத்திருவா அப்றோ ஏ மாமியாரு வந்துரு புரிதா
படிஞ்சிருச்சு புரிந்
இல்ல இல்ல அ எப்டினா அது கேரக்டர் சந்தேகப்படற கேரக்டரு
ஆ
சந்தேக படறதுனா என்ன சொல்றது அதுக்கு ஒரு
இல்ல இல்ல எல்லாரு ஒய்ஃபுக்கு இல்ல எல்லாரு ஒய்ஃபுக்கு ஒரு இருக்கிற ஒரு ஒரு பொசசிவ்
இல்ல அது இருக்கணு இல்லாமல்லா இருக்க கூடாது அது எப்டினா கூட அது எப்டி நம்ம மு மொத வந்து நா உன்ன நம்புற நீ என்ன நம்பனு மொத ஓகேவா நா உன்ன நம் புர நீ என்னதா நீ யார்ட்ட பேசினாலு இதுவரையு நா உ அ போனயோ ஒன்னயோ நா இது வரைக்கு யார் ட்ட பேசுறோ ஒரு வார்த்த கூட கேட்டு கேட்டுருக்க மாட்ட ஏனா உன்ன பத்தி எனக்கு தெரியு அந்த மாரி நீ என்ன இது பண்னு அததா கேக்கற
இல்ல உண்மலயே இதுவே ஒரு டாபிக்தா நம்பிக்கைங்கறது எவ்ளோ பெரிய வேல்யூவான இது தெரியுமா இது வரைக்கு ஒன்னா சொல்லனும்னா ஏ ஆத்துக்கார் ஃபோன பாத்தது கெடையாது நானு
ம்
இது வரைக்கு என் ஃபோனே நா பாத்தது கெடையாது அவரு என் ஃபோன் பாத்தது கெடையாது
ம்
ம் அவரு ஃபோனுக்கு
இது இடைல ஒரு பிரச்சன எல்லா ஆயிருச்சு இந்த மாரி நா யார்னா ஆனா உண்மையிலேயே நா எப்டினா நா ஒரு பொண்ண லவ் பண்ண
ஆ
எப்டினா இது கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டாது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண லவ் பண்ண அத சின்சியரா லவ் பண்ண ஒரு எட்டு வருஷோ லவ் பண்ண அத அது பேர் வே டா லவ் பண்ண அதுக்கப்றோ என்னா சொல்றது ம்மியாம் கல்யாணத்துக்கு அப்றமா என்ன பண்ண சிலக்கு பல காரணங்ளா எங்க வீட்ல ஒத்துக்கல எங்க அம்மா கொஞ்சோ டேரரு வீட்டுக்கு பயந்த பைய அப்ப வேலையு இல்ல ஒன்னு இல்ல இவள கூட்டு போய் நா எங்க கொண்டு போய் எங்க போய் நிக்க வெக்கிறது ஆயிரத்தெட்டு கேள்வி அப்ப இந்த மாரி தைரியோ எல்லா கெடையாது நெறயா அ ப்புறோ பெசன்னகர்ல உட்காந்து அய்யோ பெ பிளேஸ்ல்லா சொல்றனே அதுக்கப்றோ நா ஒரு இது மாரி பெரிய ஒரு இது மாரி எப்டி என்ன சொல்றது என் ஃப்ரெண்டுக்கெல்லா கூட்டு போய் ஒரு மாரி பேசி கி சி அப்டி இப்டி முடிச்சு அவுளுக்கு மேரேஜ்ல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவ வந்து ஒரே அழுவ அழுதுட்டு கிழுதுட்டு கொண்ட்டு கின்ட்டு அப்டின்ட்டு அவுளுக்கு அவ அம்மாக்கு ஒரே பொண்ணு அவளு வீட்ட விட்டு வரவு முடியாது வந்தா அவுங்க அம்மா அப்பா அவுங்க எதாவது ஒன்னு ஒரே பொண்ணுனால ரொம்ப செல்லமா வளத்துட்டாங்க பேரு டேமேஜ் ஆயிடு ஃபேம்லி பேக்ரவுண்ட் போயிடு அசிங்கமாயிடு அப்டின்ட்டு அதெல்லா நீ எது பண்ணாத அப்டின்ட்டு ரெண்டு பேருமே பேசி அ புரிஞ்சி அதுக்கப்பறந்தா நாங்க பிரிஞ்சமே
ம்
பிரிஞ்சி அதுக்கப்பறோ கல்யாணாச்சு எனக்கு அவுளுக்கு கல்யாணாயி அடுத்த வர்ஷமே நா கல்யாணம் பண்டே
ம்
கல்யாணோ ஆயி அதுக்கப்றோ பேசிட்டுதா இருந்தே அவள்ட்ட நார்மலா பேசுவா புருட்டுவா அதுக்கப்றோ ஏ ஒய்ஃபுக் எப்டியோ தெரிஞ்சிருக்கு போல தெரிஞ்ச உன்னே நா
நீங்க ஆ வ ஆஃப்டர் மேரேஜுக்கப்றமு அந்த பொண்ணுட்ட பேஸ்னீங்க
ஆமா அது எப்டி மறக்க முடியு என்னால
ஆ ஜஸ்ட் அதா உண்ம ஓகே ஐ அக்சட்டேட்
இங்க எப்டியு அவ என்ட்ட பேசுவா எதா ஒன்னு சொல்லுவா எதாதுன்னா அங்க எதாத் பிரச்சனையானா இந்த மாரி இருக்கு அப்டின்ட்டு எல்லா அஜ்ஜெஸ்ட் பண்ட்டு போ அவ்ளோ தா வாழ்ந்து தா ஆவனு வாழ்க்க தலவிதி வேற ஒன்னு பண்ண முடியாது எல்லாத்தயு நீ ஏத்துக்கிட்டு தா ஆவனு அப்டின்ட்டு அந்த மாரி டு அப்டி இப்டின்னுவா வரப்போற கிரப்போற எனக்கு செட்டாவ்ல எங்கம்மா கூடயே இருந்து கறனா அப்டி இப்டின்னா அதுக்கப்றோ அந்த மார்ல்லா போய் இருக் கும்போது ஒரு ரெண்டு மூனு வர்சோ அவள்ட்ட பேசிட்ருந்தே எனக்கு கல்யாணோ ஆச்சு அதுக்கப்பறோ எ ஒய்ஃபுக்கு தெரிஞ்சி அதுக்கப்பறோ நார்மலாதா பேசுனோ பெருசா நா அவள போய் பாக்கவு இல்ல அவ இங்க இல்லவு கெடயாது சென்னையுங்கெடயாது அவ இத்தனைக்கு அவ வேற ஊர்க்காரி வேற ஊருக்கு போய்ட்டா கல்யாணாயி இந்த மாரி போனதே அவளுக்கு இப்பறோ ரொம்ப சந்தேகமாயி எதுக்கெட்த்தாலு என்ன சந்தேகப்பட ஆரம்மிஸ்ட்டா
ம்
ப்ச் என்ன சொல்றது அது எப்பவுமே அது என்ன சொல்றது ஒரு மாரி டவுட்லே தா போகு
அது ஓ ஒரு ஒரு விஷ்யோ சொல்ல போனா ஃபஸ்ட்டு லவ் இஸ் த பெஸ்ட்டு லவ் என்னைக்குமே அந்த லைஃப நீங்க என்னைக்கு சாகறக்கு ஒரு கடைசி நிம்ஷோ வரைக்னாலு நம்ம கிட்ட அது மெமரி வீட்ல வந்துகிட்
அய்யயோ எனக் என்னன்னா இப்ப ஒரு பாட்டு அவளுக்காக எதா ஒன்னு யோஸ்ச்சு வெச்சிரு
அ அதே மாரி எப்பிடி அது எப்டி நம்ம லவ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரீ இஸ் த பெஸ்ட்டுனு சொல்றமோ அதே மா அதுக் ஈகோலாட்டிதா அந்த சந்தேக ம் அப்டிங்கறது ஒருத்தவங்க மேல ஒரு தடவ நம்ளுக்கு சந்தேகம் வந்துரு ச்சு அப்டின்னா அவுங்க என்ன தா நம்மகிட்ட விழுந்து விழுந்து பாத்து கவனிச்சாலும் அந்த சந்தேகம் மறக்கவே முடியாது மாத்திக்க முடியா அது அவுங்களா அனலைஸ் பண்ணி மாத்திக்கிட்டா மட்டுந்தா அந்த சந்தேகம் வந்து மாறு செரி ஓகே இவுங்க ச ந இவுங்கள நம்ம சந்தேக
வர மாரி இல்ல அதுனால நா என்ன பண்ட்டே
ஏ பயப்பட்றீங்க இப்பளோ கால் பேசறீங்களே ஒன்னு சொல்றீங்களே இப்ப எது கண்டுக்க மாட்டாங்ளா இப்ப
நா வீட்லர்ந்து பேஸ்னாதான வீட்டுக்கு போனா நா ஃபோனே எங்கைல இருக்காது
அய்யயோ ஆத்தாடி ஆ
ஆமா வீட்டுக்கு போனா ஃபோனு கைல இருக்காது ஃபோனு பசங்கள்ட்ட குடுத்துருவே அவுளுகெடுத்து யூஸ் பண்ணி ட்ருப்பாளுக டி வி பாப்பே பசங்களோட இருப்பே பேசுவங்கொள்ளுவ அவ்ளோதா மத்தபடி ஃபோன்லா இருக்காது வீட்ல போனா ஃபோன்லா பேஸ்மாட்டே
ம் ம்
இதனால வே பெரிய பிரச்சனல்லா வரு
ம் அப்ப நீங்க எனக்கு டைமிங் சொல்லீருங்க
டைமிங்னா என்னா இப்பதா எப்டியு நைட்டு டென்னோ கிளாக் மேல ஓகே
டென் ஓ க்ளாக் மேலன்னா ஃபோன் பண்ண கூடாது அப்டிதான
ஆமா ஃபோன் பண்ணக் கூடாது மெசேஜ்லா பண்ணலா நார்ம் மா எதா எமர்ஜென்சி காலு அர்ஜென்னா பண்லா பேசுவாங்கள பிரச்னல்ல மத்தபடி வேற ஒண்ணு கெடையாது இதுதா அதுதா நம்ம என்ன சொல்றது அப்டியேதா போது வாழ்க்க ரொம்ப நம்மள புரிஞ்சு அதெலா நா
என்னோடது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ள வந்து பெரி ய மொட்டி இதெல்லா கெடையாதுப்பா ஆரம்த்துலந்தே சண்டைகள் ட்றத விட எங்க அம்மா அப்பா ஃபேமிலிக்குள்ள சண்ட வந்துருச்சு இவர் மொத ஆரம்பத்துல வந்தாங்க அப்றோ திருப்பி வரமா ஃபேமிலி அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாவே பாத்தாவே வெறுக்குற மாரி ஒரு லைஃப் வந்துச்சு.
ம்
அ அஹ்ஹ அதுலதா வந்த மொதோ சண்டையே வந்துச்சு அதனால அதுக்கப்பு என்னத்த
இல்ல இல்ல ஃபேமிலியா கு, இது கூட்டு குடும்பமா இருக்கீங்கள இல்ல நீங்க மெத் தனியா இருக்கீங்களான்னு கேக்குறே அ அ
அஅ எங்க அம்மா அப்பாக்கு இவங்க அம்மா எங்க அம் இவங்க வரமாட்டாங்க இப்படியே வந்துச்சி அப்படி எங்க அம்மா அப்பாவ வெறுக்கறனாலவே இவர பாதி வெறுத்தாச்சு.
ஓ ஓ ஆமா பொதுவாவே இருக்கு ம்.
அ அதனால அப்டி அப்டியே பேசுகள் பேச்சுவார்த்தைகள் கொறைஞ்சு விட்டன.
ம்
களு டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க நானு டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டே நா என்ன பண்றேன்டு அவருக்கு தெரியாது, அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது.
ம்ம்
ம் பிள்ளைங்க விஷியோ மட்டு தா டிஸ்கஸ் படிக்கோமே தவர எங்களோட ட அவரோட பினான்சியல் என்ன பண்றாரு ஏது பண்றாரு, அதையம நடக்க மாட்டிக் கண்டுகிட்டா சண்ட வந்துரு எதுக்கு கேட்டுக்கிட்டு சண்டைன்றத எதுவு நம்பளா உருவாக்க கூடாது என்னைக்குமே
ம்ம் நம்பள தேடி வந்தா சண்ட போட வேண்டியதுதா
ம் சண்ட போடுற சா அப்ப சண்ட போடுற அளவுக்கு நம்பகிட்ட தைரியே இருக்கணு பாயிண்ட்ஸ் இருக்கணு
ம்ம் எதுக்கு எதுக்கு என்னத்த சண்ட அந்த போட்டு ஒன்னு ஆவ போறது கிடையாது.
இல்ல அததா சொல்றே ஒண்ணு ஒர்த்தவங்கட்ட ஒரு விஷயத்த வந்து இல்லப்பா நீ செய்றது தப்புப் பா அவங்க மொதல் லிசன் பண்ணனு நம்ம ஆமா நம்ப பண்ற தப்புதா அவனு கொஞ்சமாவது அவங்க அனலைஸ் பண்ணி பாக்கணு ம்ச் இவ சொல்லி நம்ம கேக்குறதா அப்டின்ற பேசவே கூடாது.
ம்ம்
எதுக்கு அப்டி பேசிட்டு ம் அவங்க போக்குல அவங்க வாழட்டு, நம்ப போக்குல நம்ப வாழட்டு
ம் ம்
ம் எல்லாருக்கு அவங்கவுங்க பார்டர் எதுன்னு தெரியுல.
கண்டிப்பா
ஆ, அந்தந்த பார்ட்ரு குள்ளர மட்டு யாருக்கு எந்த பிரச்சனையு இருக்க போறதில்ல.
ம்ம் உங்க லைஃப்ல ஏதாவது லவ் ஸ்டோரி ஆயிருக்கா.
ம்
சொல்லுங்க கேப்போ.
ஏ லவ் ஸ்டோரி மட்டு கேப்பபீங்க இருக்குது.
இல்ல நா கால் முடிய போதுன்னு நெனக்கிறே
அஹ டைமிங்கா சேரி நெக்ஸ்ட் கால் பண்ணவா
இல்ல இன்னு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கு. இல்ல ஆஹா நா பண்ணதுமே எம் காம் பண்ண போதுதா காலேஜ் பண்ண லவ் பண்ணது காலேஜ்லதா பலக்கோ மதுர தா
ஆஹ்
அஹ் மதுரலதா நல்ல பலக்கோ நல்ல நல்ல ரொம்ப புடிக்கு இப்போ வரைகு புடிக்கு
ம் ம்
இந்த நிமிஷ வரைக்கு ஓகே அந்த பர்சன் பேர சொல்ல முடியாது ஆனால் பட் ஆனாலு எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கு
இப்ப பேசிட்ருக்கீங்களா
கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கு கான்டக்ட் பண்ணே
ஆஹ்
அதுக்கப்பரோ பண்ணல
ஏ எதனால
எதனாலன்னா அவுங்க லைஃப் அவுங்க பாக்கனுல
ஓகே
ம் யாரோட லைஃப் ப்ல நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்னு போய் நின்ற கூடாது
கண்டிப்பா
அவுங்ளுக்கு இன்னு மேரிட் ஆகல சோ நம்ம பேச மேரேஜ்ங்கரது நம்ம பேசுறனால அவுங்களுக்கு மைண்ட் மாற ஆரம்பிக்கிது
ம் ம்
நம்ம வந்து இதயு விட்டுட்டு போ முடியா போறது கெடையாது போ போறது கெடையாது
ம் ம்
அப்டின்ரப்ப என்ன சொல்றது பேசிக்கிட்டே இருந்தா அவுங்களுக்கு டிஸ்டபன்ஸா இருந்துகிட்டு இருக்கற மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு
ம் ம்
அதனால சேரி வேண்டாப்பா உ ஆஃப்டர் மேரேஜ் நீயா கால் பண்ணி என்ட்ட பேசினா பேசுறே நா நானா பன்னி பேசல உ கல்யாண பத்திரிக்க வந்துது என்ட வந்து குடுக்க கூடாதுனு சொல்லி வச்சிரு ஏ குடுத்துராதா அத தாங்குற அளவுக்கு எ மனசு கெடையாது இது வரைக்கு அப்டின்லா சொல்லிதா இருக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு மூலமாவது எனக்கு சொல்லு தவர நான்ன நீ போன் அடிக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கே யாரு க கஷ்டப்படுத்தக் கூடாதுப்பா
உஹம்
அதுவு லவ் பண்ணப்ப இன்னைக்கு திருபுடி அதெல்லா ஏதோ தெரியாத்தனமா ஒரு பாசத்துல கூப்டுட்டே அது எந்த அளவுக்கு எனக்கே எவ்ளோ பீல்ருந்தா அப்ரோ ஆப்போசிட்ல இருக்கவுங்களுக்கு எவ்ளோ ஃபீல்ருக்கு
கண்டிப்பா
ம் அதெல்லா ரொம்ப ரணவேதனையா இருக்கு அதெல்லா வேண்டா அதனால வேணா
குள்ளயு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு எல்லா என்ன சொல்றது
எல்லாருக்குமே லவ்ங்கிறது இருக்கு சொல்ற அன்புங்கிறது எப்டி சொல்றது யார்டயு குடுத்தோ வாங்க காஸ் குடுத்து வாங்குற பொருள் இல்லப்பா அது யாருக்குமே ஆனா புரிய மாட்டேது சும்மா ஒரு கடையில போனோ கேட்டுச்சு குடுத்தாங்க இல்ல எங்கிட்ட இவள காசிருக்கு நீ நா அத குடுக்குறே நீ லவ்வ குடு அப்டின்லா வாங்க முடியாது ஒருத்தவ்ங்ள பாத்து புடிச் சு
யாருனே தெரியாதவங்கள்ட பழகுறதெலா காடு குடுக்குற கிஃப்ட்டு
ம்
அந்த கிஃப்ட் வந்து ம் அப்டிதா நெனைக்கிறே பொறுங்க வரே ஆ ஆமாப்பா பாத்துட்டே பாத்துட்டே ஓகே லவன் கட் பண்ணவா ம் கூப்பறிங்ளா ம்